கேக்குதா இருக்கீங்ளா ஆஹ் கேக்குது ஆஹ் இப்போ நீங்க உங்க தோட்டத்துல செடிகள்ல்லாம் நட்டுச்சிருக்கீங்கல்லையா
ஆமா
ஆஹ் அன்னைக்கு வந்தப்போ நான் பாத்தேன் நிறைய அழகலகான பூக்கள்ல்லாம் இருந்துச்சு
ஆமா சொல்லுங்க
என்னன்னல்லாம் நீங்க அதுல நட்டு வச்சிருக்கீங்க உங்க தோட்டத்துல
இந்த தோட்டத்துல ஏற்கனவே எங்களுக்கு ஒரு பெரிய தோடம் இருக்கு அங்கருந்து எலுமிச்சை செ எலுமிச்சை செடி எலுமிச்சை கண்ணு அப்றம் சீதாப்பழம் கண்ணு அப்றம் கொய்யா கண்ணு இந்த மூணையும் அங்க இருந்து எடுத்துட்டு வந்தோம்
ஓ அப்டியா
ஆஹ் ஏற்கனவே இருந்தது மீதம் எல்லாமே எல்லா பூச்செடிகள் பூ வகைகள் வச்சிருக்கோம் ரோஜா பூக்கள் ஒரு ஆறு வகையில வச்சிருக்கோம்
ஓ ஆறு வகைனா ஆறு ஒரு விதமான
ஆஹ் ஆறு விதமான எ உதாரணத்துக்கு க்கு மஞ்சள் வண்ணம் அஹ் சிவப்பு வண்ணத்திலேயேவும் பெரிய ரோஜாவா வரதும் சின்ன ரோஜாவா வரதும் ரெண்டு இருக்கு
சரி
இதெல்லாம் குறிப்பிடலாம்ல
ஆஹ் குறிப்பிடலாம்
அஹ் அப்புறம் பன்னீர் ரோஜா கேள்விப்பட்டிருப்பீங்க பன்னீர் ரோஜால நாட்டு பன்னீர் ரோஜான்னு ஒரு வகை இருக்கு ஆஹ் சாதாரண பன்னீர் ரோஜான்னு ஒரு வகை இருக்கு அந்த மாதிரி ரெண்டு வச்சிருக்கோம் அப்றம் ஏழு நாட்கள் பூக்கக்கூடிய ரோஜா செடி ஒண்ணு இருக்கு ஏழு நாட்களுமே வாரத்துல ஏழு நாட்களுமே பூக்கக்கூடிய ரோஜா செடி அது ஒண்ணு வச்சிருக்கோம் அப்பறம் இன்னொரு ரோஜா செடி வந்து ந நிறைய பூக்கும் அப்டியே புதர்ல நிறைய பூ பூத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பூக்கும் அந்த மாதிரி ஒரு ரோஜா ரோஜா செடி வகையும் வச்சிருப்போம் ரோஜாவஹைகல்ல இத்தனை வகை வச்சிருக்கோம் அப்பறம்
நா வந்து அன்னைக்கு பார்த்தப்போ அஹ் சிகப்பு ரோஜாவும் ஆ ஒரு விதமான மஞ்சள் ரோஜா நினைக்கிறே
ஆமா
அது ரெண்டும் நா அன்னைக்கு பாத்தேன் பூத்திருந்துச்சு
ஆமா
அதுக்கப்புறம் ஏதோ அலங்காரத்துக்காக ஏதோ சிவப்பு கலர்பூ மாதிரி நே
ஆமா அது எல்லாமே ஆமா கரெக்ட் அதான் நல்லா இருந்திருக்கும் அது வந்து எங்க அப்பா ஒரு எடத்துல இருந்து மொ மொத்தமா செடிகள் வாங்கிட்டு வந்தாங்க இந்த ரோஜா செடிகள்லாம் நாங்க பின்னாடி வாங்கி வச்சது அதுக்கு முன்னாடி வீடு கட்டும் போதே ஒரு எடத்துலருந்து எங்க அப்பா அந்த செடிகள் அது கூூட சில நிறைய செடிகளையும் வாங்கிட்டு வந்து வச்சாரு
ஓ அப்படியாஹ சரி சரி
ஆமா
அதானே பார்த்தேன் அந்த அந்த அலங்காரத்துக்காக வைக்கப்பட்ட அந்த சிவப்பு பூக்கள் வந்து ரொம்பவும் அழகா இருந்துச்சு
ஆமா அது ரொம்பவே அழா இருக்கு அது எல்லா செடிகளை விட வேகமாவும் வளர்ந்து வேகமாவும் பூத்துருச்சு அது எப்பவுமே பூத்துக்கிட்டே நிறைய பூக்கள் தே தினமுமே நிறைய பூக்கள் பூத்துக்கிட்டேதான் இருக்கு
அப்பறம் இன்னும் ரெண்டு மரங்கள் பாத்தேன் அது என்னென்ன மரங்கள்
ஆஹ் ஒரு இந மலை இலந்தைன்னு குறிப்பிடுவாங்க அந்த மரம் ஒண்ணு இருக்கு அதுல வர காய்கள் வந்து அது பச்சை நிறமா இருக்கு மலை இழந்தையிலயே இரண்டு வகைகள் இருக்கு அதுல ஒரு வகையான மரம் தான் நம்ம கிட்ட இருக்கு நம்ம கிட்ட வந்து பச்சை பச்சை காயாவே பச்சை கலர்லயே பச்சை நிறத்துிலயே இருக்கும் ஆனா அது பழுத்ததுதான் அது சாப்பிட்டா நல்லா இருக்கும் அது எப்படி இருக்கும்னா ஒரு பேரிக்காவ சாப்பிட்ட ருசி இருக்கும் அதுல ஆஹ
என்ன மரங்கள்லாம் இருக்கு
வேற பாதாம் மரம்னு சொல்லுவாங்க அந்த மரம் இருக்கு அதுக்கப்பறம் அந்த பணத்துடைய பேர் எனக்கு தெளிவா தெரியல ஆனா அது நல்லா நிழல் குடுக் குங்குறதுக்காண்டி எங்க அப்பா வச்சிருக்காரு
ஓ சரி சரி உங்க வீட்டுல நெல்லிக்கா மரம் இருக்கா
ஆமா இன்னும் ரெண்டு நெல்லிக்கா மரம் இருக்கு
ரெண்டு மரம் இருக்கா
ஆமா ரெண்டு மரம் இருக்கு ஏன்னா ரெண்டும் எப்டி சொல்லனா அது ஒரு அலங்காரமா வச்சிருக்கோம் எப்படின்னா நேர் நேர் எதுர்ல வச்சிருக்கோம் ஒரு வழி மாதிரி வச்சிருக்கோம் ம்
பேசிட்டுருக்கும் போதே எனக்கு நல்ல தூக்கம் வருது
தூக்கம் வருதா உங்க வா ம் சத்தத்திலயே தெரியுது நீங்க வந்து து ரொம்ப தூங்கி வலியறது என்னால உணர முடியுது ஆ கொஞ்சம் சத்தமா பேசனீங்கன்னா கேக்கும் எனக்கு சத் த்த கேட்க மாட்டிங்குது
அப்டியா இப்ப கேக்குதா
கேக்குது
ஆ இப்ப வந்து ஒரு நெல்லிக்கா மரம் வந்துட்டு வளர்ந்து காய் வர்றதுக்கு எவ்ளோ நாளாகும்
அது எனக்கு தெளிவா தெரில எனக் ஆ ஒரு எப்படியு ஒரு வருடமாவாது ஆகும்னு நெனைக்கிறே ஏனா எங் இந்த செடி எங்க வீட்டுல இருக்கிற மரத்த வச்சு ஒரு அஞ்சு மாசம் தா இருக்கும் தெளிவா சொல்லுனா அஞ்சு மாசம் தா இருக்கும் இன்னும் எ இடுப்புயறதுக்கே வரல அ து இன்னு வளரணு எ உயரத்துக்கும் மேல வளர்ந்த பிறகுதா கனி வைக்கும் காய் வைக்கும் அப்டிங்கும்போது எப்டியு ஒரு வருடத்துக்கு மேல ஆகும்
இப்ப நம்ம மலை நெல்லிக்கான்னு சொல்லுவாங்க இது வந்து சின்ன நெல்லிக்கா மலைநெல்லிக்கா செடி வச்சோனா அது நம்ம சின்ன செடியில இருந்தே காய் வர ஆரம்பிச்சிடும்
ஓ நீங்க என்ன சொ நீங்க சொல்ற அந்த நெல்லிக்கா வந்து பெருசா இருக்குமே அதுவா
ஆ அதுதா பெரிய நெல்லிக்கா காட்டு நெல்லிக்கான்னு சொல்ல கூட சொல்லுவாங்க அத
ஆ ஆமா எனக்கு தெரியு அது மட்டும் இல்லாம அத சாப்ட்டா ரொம்ப உடம்புக்கு நெறையா ஆ நெறைய நெறைய நன்மைகள் இருக்கு அப்டி சொல்லுவாங்க அது சாப்ட்டு முடிச்ச உடனே தண்ணி குடிச்சா இனிப்பா இருக்கும்
ஆமா கர நீங்க சொல்ற சரிதா அது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது முக்கியமா முடிக்கு ரொம்ப நல்லது அத இந்த ஆ தினமுமே அது ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு வேள உங்களால சாப்பிட முடியல அப்படின்னா ஒரு ரெண்டு நெல்லிக்காவ ஆ நல்லா அரைச்சு குடிச்சோம்னா ஆ நம்ம முடிக்கு ரொம்பவே நல்லது அந்த நெ
அந்த பழசாறு மாரி செஞ்சு குடுத் சவ்வா
பழசார் மாரி செஞ்சு குடிக்கணும் டெய்லி தினமும் காலையில அதுவும் குடிக்கணு வெரும் வயத்துல
ஓ தினமும் குடிக்கலாமா வாரத்துல ஏழு நாளும் குடிக்கலாமா
அது அது எதுவுமே செய்யாது தினமும் காலையில குடிக்கலா ஏன்னா நெல்லிக்கா தினமும் ஒண்ணு எடுத்துக்கிட்டா நல்லதுன்னுதா சொல்றாங்க நம்ம தினமும் காலையில அது கு அத எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லதுதா அது எதுவுமே செய்யாது ஆ ஏன்னா இது பீட்ரூட்ன்னு சொல்லப்படுற அந்த காய்கறி தா டெய்லி எடு நெர் தினமும் எடுத்துக்க கூடாது
ஆ புரியுது
இது வந்து ரொம்ப சத்துதா இந்தக்காய் அப்பறோ கேரட் இதெல்லா டெய் தினமு எடுத்துக்கலாம்
ஓ சரி சரி சருமத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு நா கேள்விப்பட்டே
மா கேரட் முக ஆ தோலுக்கு ரொம்ப நல்லது முகத்துக்கு ரொம்ப நல்லது உடல்லயும் ரத்தம் நல்லா இருக்கும் ஆ கண்ணுக்கு ரொம்ப நல்லது கேரட் ரெட்
ஆமா என்ன நீங்க பேசறது சரியா கேக் க்கல
கேக்குதா
ஆ சொல்லுங்க
ஆ இதெல்லா இதெல்லா நல்லதுதா நீங்க அத எடுத்துக்கோங்க உங்களுக்குமே ஏற்கனவே இரத்த சோகை இருக்கிறதா கேள்விப்பட்டுருக்கனே
ஆ ஆமா அத நெல்லிக்கா சாப்பிடும்னு கூட மருத்துவர் ஆலோசனை சொன்னாரு
ஆ அத படி சாப்ட்டா ரொம்ப நல்லது நீங்க அடிக்கடி எடுத்துக்கோங்க
ஆ சரி அதே மாதிரி அந்த சிறிய நல்லிக்காய வந்துட்டு நம்ம ஊறுகா போட்டு கூட சாப்பிடலா இல்லையா
ஆமா அதுவும் ரொம்ப சுவையா இருக்கும் என்ன அது வந்து தொண்டை கொஞ்சம் கட்டிக்கும் ஊறுகாவே வச்சு சாப்பிட்டாலும் அது சளி பிடிக்க ரொம்ப எளிதா எளிதான ஒரு காய் அது ரொம்ப பக்குவமா செய் செய்ய தெரிஞ்சவங்க செஞ்சாதான் அது ஒண்ணுமே செய்யாது
ஆஹ் புரியுது சின்ன பிள்ளைங்க எல்லாம் சாப்பிட்டாங்கன்னா கூட சளிபிடிச்சு போ உடம்புஸ் எல்லாம் போயிரும் இல்லையா
ரொம்ப சரியா சொன்னீங்க
உம் புரியுது எனக்கு
ஆ
சரி நீங்க ஏன் வந்துட்டு உங்க தோட்டத்த தக்காளி இந்த மாதிரி காய்கறிகள்லா வெச்சிருக்கீங்களா
இந்த மாதிரி நாங்க போடலை அ வெக்கல ஆனா நாங்க ச மத்த செடிகளுக்கு போட்ட ஒரத்துல இருந்து தானா முளைச்சி வந்த ஒரு தக்காளி செடில இருந்து நறைய தக்காளிகள் வந்துச்சு அத நாங்க பயன்படுத்துறோ
ஓ அப்படியா அதோட சுவை எப்படி இருக்கு
ஆஹ ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஏன்னா அது எல்லாமே நாட்டு தக்காளி வகைகள் நாம ஒரு ஆஹ் கஹ சமையலறையில இருந்து தூக்கி போடுற கழிவு அது ஒரமா மாறி திரும்ப அந்த உரத்த நம்ம செடிகளுக்கு போட்டது போட்டதுனால அதுல இருந்து திரும்பியும் நம்ம உபயோகப்படுத்தின தக்காளியே ஒரு உரமா மாறி திரும்ப நமக்கு அது தக்காளியா குடுத்தது அதுதான் ஒரு பெரிய விஷயம் இங்க
ஆஹ் ஆமா அப்ப அதுல வந்துட்டு நிறைய சத்து இருக்கும் இல்லையா
ஆ உரமா மாறனது மறுபடி நமக்கு செரியா வந்து காய் குடுக்கும் போோது அது ரொம்ப சுவையாவவும் இருந்துச்சு அதுல எந்த வித மருந்துகளும் நம்ம தெளிக்கல எதுவுமே செய்யல வெறும் மலை தண்ணீர் நம்ம தண்ணீர் விடுறது இது மட்டு தான் ஆஹ் இயற்கை உரம் இது மட்டும தான்ங்கறபோது ரொம்ப நல்லா இருந்துச்சு அது நாட்டு தக்காளி அதனால ரொம்ப சுவையாவும் இருந்துச்சு
மா புரியுது
ஆஹ வேற என்ன சொல்லுங்க
வேற
உங்களுக்கு ரொம்ப தூக்கம் வருதுன்னு நினைக்கிறேன்
ஆமா எனக்கு ரொம்ப தூக்கம் அது நான் கொஞ்சோ நேரம் கழிச்சு கூப்பிடவா
ஆ சரி
ஆ சிறிது நேரத்துல தொடர்பு கூப்புற
ஆ சரி
ஆ வெச்சுடுறே
ஆ வெச்சுடுங்க ஆ